ஆ சிஸ்டர் இப்போ கேக்குதுங்கிளா கேக்குது கேக்குது சிஸ்டர்
ஆ கேக்குதுங்க
செரி செரி சிஸ்டர் அப்றோ உங்க நீங்க என்ன படிச்சி நீங்க ஸ்டேடிஸ்லா எப்புடி சிஸ்டர்
அ நா பீ காம் சி ஏ ங்க முடிச்சிருக்கே கோயம்புத்தூர்ல நீங்க
நா வந்து பி சி ஏ முடிச்சிருக்கே சிஸ்டர் பி சி ஏ
ஓகே ஓகேங்க எங்கயாவது ஒர்க்குக்கு போயிருக்கீங்களா
இல்ல ஆமா சிஸ்டர் இந்த ஆன்லைன்ல ரீசேலிங் பண்ணிக்கிட்டுருந்தே ஒரு அஞ்சி ஆறு வருஷமா அதுக்கப்
செரிங்க எப்டி ஆன்லைன்லனா எது ரீசேல் மாரினா ரீசேல் ஆ ஓ ஓ ஓ செரி செரி அப்ப இப்பவு பண்ணிட்ருக்கீங்களா
ஆ இப்பவு பண்ணிக்கிட்டு தா இருக்கே
அப்டியா அப்போ உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணனுனா பண்ணலா
ண்ணிக்கலா பண்ணிக்கலா அது அஞ்சு அ ஃபஸ்ட் கோரோனால ஃபஸ்ட் கோரோனால யாரு வெளிய போமுடியாம இருந்து ச்சுங்கொல்ல
ஆமாங்க ம் ம்
ஒனே அப்புடியே அந்த ரீசு ரீச ஸ்டா ஆ ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டுருக்கு அதுக்கப்புறோ டீச்சரா ஒர்க் பண்ணே
ஓ சேரி ஓ சேரி இப்ப ஏ பண்றதுல்ல
அதா அப்புறோ பாப்பா கன்சீவ் ஆய் டெலிவரிக்கு அப்போ லீவு போட்டு இப்போ பாப்போ பாத்துக்க ஆள் வேணும்ன்ட்டு
ஓ சேரி சேரிங்க ஆ இனி பாப்பா ஸ் கூல் வெட்டா
ப்ப பாப்பா ஸ்கூல் சேத்திட்டு எங்குடாச்சு கெளம்பிற வேண்டியதுதா வேலைக்கி ஒரே ராமா ரெண்டு பேத்யு ஒன்னா போட்டுட் நானு போயிர்லா அப்புடின்ருக்கே நீங்க எந்த ஏர் பாசவுட்டு
பிப்டினுங்க
ஆ சேம் நானு பிப்டின் தா
அப்புடியா சேரி சேரிங்க ஆ மேரேஜ் வந்து ஒரு ந அ அது செவன் டீன் நெனைக்கிற செவன்டீன் ஆ செவன்டீன்
அ ஆ உங் பாப்பா மூணாவது படிக்கிறேன்னு சொல்லும் போதே நா கெஸ் பண்ணுனே அதுக்காக தா கேட்ட ஒங்க வெய்ட்டிங் டே எப்போ எந்த மந்த்து
ஆ செப்டம்பர் ப்போருங்க பாப்பாவோட பட்டேயு செப்டம்பர் ப்போரு
பார சூப்பர் எனக்கு வந்து நவம்பர் வந்து வெட்டிங் எனக்கு ப தம்பி பட்டே வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி
ஓ சேரி சேரிங்க ம் ம் ம் ஆ ஒரே மாரி இருக்கு
நீங்க ஜாபுக்கு போய்கிட்டு இருந்தீங்களா
ஆமாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி போனே கல்யாணத்துக்கு அப்புறோ ஒரு ஃபோர் மந்த்ஸ் போனங்க ஆ ஆமா ஆம் ஆமாங்க அதனால அப்புறோ அப்டியே நின்னது அதுக்கப்புறோ எங்கேங்க போகவே முடியல அ அப்புறோ அது போயிட்டு வந்து வீட்டுல செய்றது ரொம்ப கஷ்டோ ஒங்களுக்கு டீச்சர் ஒர்க்குனா கூட பரவால்ல நீங்க கொஞ்சோ நேரமா வந் த்துருவீங்க ஆ ஆனா நா வந்து ஹ ச்ஆர் அ கவர்மெண்ட்ஸ்ல ஹச்ஆர் டிபார்ட்மெண்ல ஒர்க் பண்ணேங்க
அப்படிங் சிஸ்டர்
அது வந்து எபன் நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டிங்க
ஓ சேரி சேரி சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கு இருக்
ஆ ஆமா அப்புற சிக்ஸ் தேர்ட்டினாலு நம்ம பஸ் புடிச்சு வந்து ஆ வரும்போது ஆ எட்டு மணி பக்கோ ஏழே முக்கால் ஆயிருங்க அது நம்ம அறக்க பறக்க அடிச்சு புடிச்சு வரணு
நம்ம டயர்ட் ஆயிருவோ அதிலே நம்ம வீணா போயிருவோ ஒடம்பு ஆ
ஒரு என்ன ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸுகுள்ளதா இருக்கு ஆனா என்ன பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி வந்து அது வரணு, ம் ஆ கஷ்டோ அதுதா அது ரொம் ஆமாங்க இப்ப வந்து வீட்டு வேலைய கூட ஓரளவுக்கு பண்ணிரலா ஆனா அவ என்ன படிக்கிறாங்க ஏது பண்றாங்க அவங்க கூட நம்ம ஸ்பெண் பண்ணவே முடியாதுங்க அப்றோ அவங்களுக்கு யார்ரு சொல்லி தருவா டியூஷன்ல விட்றனா நான்தா போ இவரு வெளிய போயிருவாரு இப்ப டியூஷன் கொண்டு போய் விடணு ஸ்கூல்ல இருந்து அ அதாவது பஸ் ஸ் வந்து கொஞ்ச தூரம் தள்ளிதா நிறுத்துவாங்க உள்ள கொஞ்சோ வந்து அ ஆமா அது கொஞ்சோ பெரிய பஸ்ஸுங்ளா ஆனா ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆதுங்கிறங்காட்டி பெரிய பஸ் உள்ள வந்து திருப்ப முடியாது அப்டிங்கற காட்டி ஒரு மெயின் ஏரியாவுல எறக்கி விடுவாங்க நம்ம போய் அங்க போய் கூ ப்புட்டு வரணு, அப்பறோ வந்து அவங்களுக்கெல்லா ஸ்நாக்ஸ் குடுத்து மறுபடி டியூஷன்ல விட
ஆ நீங்க எப்படி சிஸ்டர் ஜாயிண்ட் ஃபமிலியா இல்ல நியூக்ளியர் ஃபேமிலியா சிஸ்டர்
ஆ ஜாயின் ஃபேமிலிதாங்க மாமனார்
சேரி சேரி சேரி சேம் நானு அதேதா அப்டியே எல்லா சேமா இருக்கே
நா சேரி சே ரிங்க எப்டிங்க வீட்ல வேல எல்லா பிரிச்சுக்குவீங்ளா
ஆ இல்ல சிஸ்டர் ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க மாமியாவே ஓரளவுக்கு வேல பாப்பாங்க நா வந்து ஃபஸ் அ மொத வந்து மேரேஜ் ஆன புதுசுல நாங்க எல்லா ஜாயிண்ட் ஃபேமிலியாதா இருந்தோ இப் நானு எங் கொழுந்தே கொழுந்த ஃபேம்லி மாமியோட மாமனாரு அப்டியே பத்து பன்னெண்டு பேர் ஒன்னா இருந்தோ அஞ்சு ஆறு வருஷோ
எப்டிங்க பன்ணென்டு பேருக்கு சமைக்கணுன்னா ரொம்ப
அதா ஃபர்ஸ்ட் கல்யாணமான புதுசுல நா எனக்கு எ கொழந்தன்க்கு ரெண்டு பேத்துக்கு ஒன்னாதா கல்யாணோ அதனால எங்க மாமியாவே ஒரு ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ ஒண்ணு ஆனா ஒரு முப்பது நாள் வித்தியாசோ எனக்கு கல்யாண ஆன முப்பதே நாள்ல எங் கொழுந்தனுக் கு கல்யாணோ
ஓ அப்பவே எப்படி இதாயிடுச்சா ஃபிக்ஸ்
இல்ல சொந்த அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கவு ஃபஸ் ட்டு எங்களுக்கு முடிச்சுட்டாங்க அப்பறோ அவங்க வீட்லயே முடிச்சிட்டாங்க அந்த மாரி முடிக்கவு ரெண்டு பேருமே புதுப்பொண்ணாதான இருந்தோ
ஆ சேரி சேரிங்க
மாமியாவே வேல பாத்துக்குவாங்க ஒரு ஒரு வருஷ ரெண்டு வருஷ எங்க மாமியாவே பாத்தாங்க அதுக்கப்பறோ அவங்களுக்கு கொஞ்சோ கால்வலி நிக்க முடியலண்ட்டு நானு எ கொழுந்த பொண்டாட்டியு மாறி மாறி பாத்துக்கிட்டுருந்தோ அப்பறோ ஒரு ஆறு வருஷத்துக்கப் பறோ நாங்க தனியா வந்துட்டோ அப்பறோ எ கொழந்தனு தனியா வந்துட்டாங்க திண்டு எல்லா திண்டுக்கல் சைடு வந்துட்டோ எங்க மாமி எங்களோட வந்துட்டாங்க கணக்கு பாத்துக்க மட்டோ அவங்க மோஸ்ட்லி ஃபர்ஸ் ட்லா அவங்க சமையல் பண்ணிருவாங்க நா அந்த பாத்திரங்கழுவுது மே வேல இல்ல நா பாத்து பிள்ளைகள நா பாத்துப்பே அந்த மாரி பாத்துட்டு இருந்தோ இப்ப அவங்களுக்கு ரீசண்ட்டா ஆப்ரேஷன் பண்ணிருக் இப்ப அதனால அவங்களால எதும் முடியாது
முடியாது ஆ
அதனால ஃபுல் வீட்டு வேல எல்லாமே நா ஒரு ஆள் தான் பாக்கணும்
பாப்பாவ பாத்துக்க முடியுமா
பா எதுவுமே பண்ண முடியாதுயா அவுங்களுக்கு வந்து இது ஸ்பைனல் கார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணிரு
என்ன
இல்ல ஃபர்ஸ்ட்டே அவுங்களுக்கு வந்து முன்னாடி அவுங்க அவுங்க வந்து கொழந்த ரெண்டு வயசா இருக்கும் போது தாண்டி இருக்காங்க இந்த இது தோண்டி வச்சிருப்பாங்கல்ல அந்த லேண்ட் லைனுக்கு வயர் பதிக்க அந்த புல் கொழந்தைய வச்சு தாண்டிட்ருக்கும்போது கால் இடறி விழுந்திருக்காங்க அது விழுந்து அவங்களுக்கு அப்பயே லைட்டா முதுகு வலி இருந்துருக்கு அதுக்கப்றோ குழந்தைகள பாக்கணும் வைக்கணும் வேல வெட்டி கல்யாணம் அந்த மாதிரி வருசகனாக்கா அந்த வலிய தாங்கி தாங்கி அப்டியே ஒரு ஸ்டேஜ்ல வந்து கூண் விழுந்த மாதிரி ஆயிட்டாங்க அந்த வலியோட குனிஞ்சு குனிஞ்சு நடந்து
நீங்க
பாப்பாவ ஹாஸ்பிட்டல்ல பாப்போ பின்னாடி வந்து குனிஞ்சு குனிஞ்சு நடந்து அந்த முதுகு தண்டுவடத்துல எலும்பு ஒரு எலும்பு குத்தி லைட்டா ஒடஞ்சிருச்சு ஆப்ரேஷன் பண்ணனு சொல்லி ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஸ்பைனல் கார்ட்ல ஆறு ஸ்க்ரூ வச்சிருக்கோம் எலும்புகளுக்கு நடுவுல நடுவுல
ஆ சரி ஆனா ரொம்ப வலிக்குமேங்க ஸ்பைனல் கார்ட்னா ரொம்ப பிரச் சன ம் ஆ ஆமா இந்த லைஃப் லாங் வந்து உங்களுக்கு எப்டி நார்மலா சிசேரியனா
ட்டைங்க அத அடுத்து கால்ல அந்த கதய பேசுவோம் இப்ப வந்து இப்ப திரும்ப இப்ப வ ரீசெண்டா ரம்சான்ல இந்த வருஷம் ரம்சான்ல கீழ விழுந்துட்டாங்க போட்டி போல லைட்டா
சரி
விழுந்ததுல்ல அதுல ஒரு நரம்பு போய் அந்த படுத்த படுக்கை ஆயிட்டாங்க ஏஜ் கம்மிதான் அம்பத்தி ஏழு வயசுதான்
ஆ ஓகே
கீழ விழுகவும் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்புறம் இப்பதான் ஏப்ரல் மாச புள்ளைகளுக்கு ஸ்கூல் ஸ்கூல் எக்ஸாம முடிச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணி இப்ப பத்து ஸ்க்ரூ போட்ருக்காங்க பெடக்ஸ்ல இருந்து முதுகு வரைக்கும் ஆ மொத்தம் ஆறு பத்து உம் போட்ருக்கதனால அவுங்க தரையிலயே உக்காரக் கூடாது நியூஸ் படிக்கனும் கட்டல்ல உக்காரணும் புடியக் கூடாது இந்த மாரி நெறைய ஆ ஆ நடந்துப்பாங்க வாக்கிங் ஸ்டிக் வச் நடந்துட்டு இருந்தாங்க இப்பதான் இந்த கொஞ்ச நாளா வாக்கிங் ஸ்டிக் இல்லாம நார்மலா நடக்குறாங்க எதோ ரெஸ்ட் ரூம் போய்க்குவாங்க நடந்து க்குவாங்க ஃபர்ஸ்ட்லாம் சாப்பாடு போட்டு நம்ம தட்டுல அவுங்க சாப்பாடு தண்ணி எல்லாமே குடுக்கணும் கொழந்த மாதிரி
சரிங்க ஆனா இப்ப
இப்ப பரவால்ல ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளா பரவாயில்ல இல்லாட்டி அவுங்களையும் ஒரு கொழந்த மாதிரி பாத் துக்குற வேண்டியதா இருந்துச்சு
ஓ சரி சரி
அவுங்களையும் பாத்துக்கணு நம்ம வீட்டுல கொழந்த இருக்குதா அந்த கொழந்த சேட்ட செய்றதுல அவார்டு வாங்குன கொழந்த
ஓ சேரி சேரி அ அ ஒண்ணும் பண்ண முடியாது
அ வீட்டுக்கு வர கெஸ்ட் வேற எதாது பாக்கனு ஒரு ஒருத்தரா அது லீவு
உண்மையாலயுமே சொல்றங்க அந்த கெஸ்ட்ட பாக்குற வேல ரொம்ப கடுப்பான வேல
அதா பேசிட்டு கூட பாத்துர்லா போல சோறுத் தண்ணி குடுத்து படுத்துக்குறாங்க அ வர்ற கெஸ்டுகள வணக்க வச்சு டீ காப்பி போட முடியலங்க
ஆமாங்க இப்ப எனக்குமே கொஞ்சோ அ அத்தைக்கா ரொம்ப பெரியது இல்ல கொஞ்ச சின்னதா ஒரு இது ஆப்ரேஷன் மாரி தாங்க அதுக்கு நாங்க யாருக்குமே சொல்லல அது எப்டியோ ஒண்ணு ரெண்டு தெரிஞ்சு அதைவே எங்கனால பாத்து முடில வந்தர்றாங்க வந்தா ரெண்டு மணி நேரோ ரெண்டு மணி நேரத்துக்கு போ மாட்டேங்கிறாங்க நம்ம
ஆமா அது இப்ப ஒரு ஈவினிங் டைம்ல வரோனு வச்சுங்களே அது வந்து அப்ப திருப்பி நைட் சாப் பட்டயத்துல ஒட்டிக்குவாங்க அவுங் விட்டுட்டு சாப்ட முடியாது அய்யோ கொடுமைனாலு கொடுமங்க
ன்னா எட்டர மணிக்கு மேல வந்ட்டாங்க பத்து மணி வரை கி பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம எப் அந்த கொழந்த வேற வந்து எ பசிக்குது பசிக்குதுங்கிறா அப்பறோ அவளுக்கு பசியே போயிருச்சு அப்பறோ எனக்கு தோச வேண்டா நா ஆப்பிள் சாப் த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆப்பிள் கட் பண்ணி குடுத்து அப்றோ அவ செரி தூங் அ அப்றே போய் இவர தூங்க வைக்க சொன்னே அப்றோ போனதுக்கு அப்பறோ தா அப்பறோ இவரு வந்து சாப்ட்டாரு அ எல்லாரு அப்றோ சாப்பிட்டு போய் படுத்தோ அ ம்
கிற நல்லாய்ருவாங்க ஆனா அவுங்கள பாக்குற நம்ம தா அடுத்து பேசன்டா மாரிருவோ
ஆமாங்க அதுக்கப்பற எனக்கு காச்சலயே வந்துருச்சு சளி வந்து அப்றோ காச் பெறகு வந்து அப்றோ அதோடைய சமைச்சே அப்றோ என்னப் பண்றது சம் காலேல நேரமா எந்திருச்சு ஆமாங்க சமச்சு வச்சுட்டு அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ட்ற எடுக்கிறது போனதுக்கு அப்பறோ ஒரு பத்து மணிக்கு மேல
மாமனாரு அப் அப்றோ ஹ்ஸ்பண்ட் அந்த மாரி இருக்
அ ஆமாங்க
சேரி சேரி உங்களோட ஹஸ்பண்ட்டோட பிறந்தவுங்க எப்டி சிஸ்டர்
அவுங்க ஒன்னு பிரெச்சன இல்லீங்க அவுங்களு பக்கத்துல தா இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொரோனா பீரியட்ல வந்து எல்லாரு ஒன்னாதா இருந்தோ அவுங்க அண்ணா அவருக்கு அண்ணா ஆம் ஆ ஆமாங்க ஆமாங்க அப்ப நாங்க ஒன்னா இருந்தோ அவுங்க வந்து சென்னைல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஐ டி ல
அ சிஸ்டர் இருங்க திருப்பி ஒரு கால்ல வருவோ நம்ம
சேரி ஓகேங்க